ஹலோ வணக்கம் தோழி
ஆ வணக்கம் தோழி என்ன பண்றீங்க தோழி அ கேக்குது தோழி என்ன பண்றீங்க
ஃரீயா தா இருக்க தோழி நீங்க என்ன பண்றீங்க
ஆ இதோ இப்பதா வீட்டு வேலைகள்லா முடிச்சந் தோழி எல்லாம் ஏற கட்டி வெச்சிட்டு இப்பதான் உக்காருறேன் வீடு ஆஹ் வீடு ஆஹ் ஆமா தோழி நீங்க கூட அப்டியா வீடு எல்லாம் கிளீன்
ஆமா தோழி கிளீன் பண்ணிட்டு இருந்தோம் வீடுல்லாம் டெக்ரேட் பண்ணிட்டு கொஞ்சம்
அப்படியா ஓ ஓ உங்களுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டா தோழி டெக்ரேஷன் பண்ண ஆஹ் அப்டியா ஆ இப்போ இல்ல இப்போ வீடு டெக்ரேட் பண்ணதெல்லாம் உங்களுக்கு புடிக்குமா தோழின்னு கேட்டேன்
ஆ எனக்கு ரொம்ப புடிக்கும் தோழி உங்களுக்கு தோழி
ஆ ஆ புடிக்கும் தோழி நீங்க என்னென்ன டெக்ரேஷன் பண்வீங்க
உம் வீடு மொதல்ல ஃபர்ஸ்ட் ட்டு நம்ம வந்து வீடு கிளீன் பண்ணிறணும் எல்லா பொருளும் வெளியே வச்சு ட்டு ஆ ஒட்ற அடிச்சுட்டு கழுவி விட்டுட்டு அப்றமா சாம்ராணி போட்டுறோம் ஜஸ்ட்டு ஒரு வீட்டுக்கு போறனா எப்டி அந்த மாரி தா எல்லாம் பண்ணிட்டு நம்ம துணி எல்லா அரேஞ்சா மடிச்சு வச்சிரணும் அப்றம் போறதுக்கு ஈஸியா இருக்குல்ல தோழி அதனால உம் ஒரு சைடு எல்லா துணி எல்லா மடிச்சு வச்சுட்டு இப்ப நம்ம போ டோம் இப்ப நம்ம எடுக்றோம் இல்லையா
ஆமாமா
போட்டு வந்திருந்துச்சு செரி அதெல்லாம் எடுத்து ரூம்ல வச்சுட்டு ஃப்ளவர் ஃப்ளவர் வா ங்கிட்டு வந்திருந்தோம் செரி அப்டியே
ஆ
ஹாட்டிங் ஷேப்ல ப்ளவர் பண்ணி ரூம்ல அப்டி பண்ணி வ ச்சிருந்தோம் லைட் செட்டிங் பண்ணிருந்தோம்
ஓ எது எல்லாம் நீங்களே பண்ணுவீங்களே ஆ நீங்க ளே பண்ணுவீங்களா தோழி அது லைட் செட்டிங்களாம்
நானே பண்ணிருவேன் தோழி
ஓ செரி அந்த பொருட்கள்லாம் போய் வாங்கிட்டு வந்துருவீங்களா கடைல
ஆமா தோழி வீட்ல வாங்கிட்டு வர சொல்லிருந்தா வாங்கிட்டு வந்துருவாங்க இல்லனா நம்ம ஆன்லைன்ல கூட போட்டுக்லாம் அப்டி வாங்கிட்டு வந்து நம்பதான் ஃப்ரீயா டைம் எடுத்து நாம தான் பண்ணனும்
ஆ
நாம ஒரு ஆள் தான் செய்யணும் வேற யாரும் செய்ய மாட்டாங்க ஆமா அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு இப்போ சுவிட்ச் பட் டன் போறோம் ல அந்த சைடு வந்து நம்மளுக்கு எதாச்சு புடிஞ்சிருந்துச்சுன்னா டிராயிங் மாரி டிராயிங் பண்ணிட்டு பெயிண்ட் மாரி பண்ணி விட்டுடா நல்லா இருக்கும் பாக்கறதுக்கு
ஆ
அப்டி எல்லாம் பண்ணிட்ருந்தேன் தோழி நானு
ஓ அப்டியா பெயிண்டிங்ல்லாம் புடிக்குமா தோழி டிராயிங்ல்லாம் புடிக்குமா உங்களுக்கு
ரொம்ப புடிக்குந் தோழி எனக்கு
என்ன மாரி ட்ராயிங் வரைவீங்க
ஃப்ளவர்ஸு இந்த மாரி அனிமல்ஸு அந்த மாரி ப்போ நா ஒண்ணு பாத்து ஆ
பெயிண்ட்லா பண்ணுவீங்ளா தோழி ட்ரா
ஆ அது மர மொதல்ல வந்து நம்ப எடம் பாத்துச்சுக்ணு
ஆ
அத் அதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ளுக்கு என்ன வேணுன்னு பென்சில்ல வரஞ்சிர்ணு பாடர் மாரி குடுதுட்டு அப்புறமா பிளாக்க் இது இருக்குல பெயிண்ட்டு இல்ல ஸ்கெச் சும அதுல வந்து மொதல்ல வரஞ்சிட்டு நம்மளுக்கு என்ன பெயிண்ட் வேணு அப்டின் சொல்லி நம்ம அடிச்சு விட்டுடா நல்லா இருக்கும் நா வந்து ஸ்விட்சு போடு இருக்குல்ல அங்க வந்து பெண் குயின் பெண் குயின் வந்து குதிக்கிற மாரி கொஞ்சமா கீழ தண்ணி போற மாரி
ஆ
அதுல வந்து நாலு பூ இருக்கிற மாரி டாட்ஸ் மாரி கல்லு எல்லா இருக்கு அது ரெண் டு பெண் குயின் வந்து கீழ இருக்கு அப்பறமா வந்து ஆ அத ஸ்விட்சு போடு இருக்கு இல்லையா அங்கருந்து குதிக்கு ஒன்னு வந்து குதிசிச்சி ஆ இன்னு இன்னொரு வந்து குதிக்க போது அந்த மாரி ட்ராயிங் பண்ணிருந்த தோழி அப்டியெல்லா பண்றதுக்கே இன்ட்ரஸ்டிங்கா இருக்குல்ல தோழி
ஆம்மா ஆம்மா நம் அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுனாலே நல்லாருக் கொஞ்ச முயாது எதாவு நீங்க ட்ராயிங்ல ட்ரெஸ்டுன்னு சொன்னோனயே அதெல்லா செய்யணுன் ஆர்வமாதா இருக்கூ எனக்கு வந்து கிராஃப்ட் ஒர்க்குதா பண்ண புடிக்குந் தோழி இப்போ ஆதுலே ஆம்மா இப்போ நா அந்த பட்டர்ஃப்ளை நா நறைய பட்டர்ஃபிளைஸ் மாரி கட் பண்ணிப்பே கட் பண்ணி வச்சுட்டு ஆ ஒரு அதா இப்ப இந்த சி சுவர்லா இருக்குல்ல அதுல வந்து
உஹ
பெண் அத ஒரு கேள் மாரி வரஞ்சுட்டு அத இதுலயே வந்து இந்த சாட்ல கட் பண்ணி நறைய பட்டர்ஃபிளைஸ வச்சுட்டு அந்த அதுக்கு கவுன் போட்ற மாரி நல்லா வரைஞ்சிட்டு அந்த கேல்கு அங்க அங்க ஒட்டிடுவே அந்த கவுன் ஃபுல்லா அந்த பட் பட்டர்ஃப்ளைஸ ஒட்டிட்டு கை வரஞ்சிட்டு அல்ல ஒரு பட்டர்ஃபிளைஸ் ரெண்டு பட்டர்ஃபிளைஸ் பறக்குற மாரி வரஞ்சி அதுல ஓட்டிடுவ தோழி த்ரீடி மாரி அந்த ஆ அந்த மாரி செஞ்சிருக்க தோழி நல்லா இருக்கூ அது ஆனா இப்பல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட் வரமாடேந்து தோழி அப்பெல்லா ரொம்ப ஆர்வமா இருந்தே இப்ப என்னவோ நம்மள யாரு ஊக்குவிக்காத்னால நம்லுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வர்ல
நாம எங்க கிசன் கிட்ட இருகறதுக்கே நேரம் கரெக்டா இருக்கு நாம எங்க இருந்து
ஆ எங்க இருந்து நம்ம செய்யறது ஒரு ஆக யாருன்னா பாப்போம் பியூசர்ல பாசங்க என்ன பண்ணாங்கனா நம்மளு கொஞ்ச என்ன பண்ண வேண்டியது
கண்டிப்பா பண்ணணு தோழி கேட்கபோதே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இன்னும் வேற எல்லா என்ன பண்ணுவீங்க தோழி
ஆ நிறைய அந்த போட்டோஸ் ஆ ஆ அந்த பாக்ஸ் செய்வ நானெ அந்த
ஆ எப்படி அந்த பாக்ஸ் நீங்க கட் பண்ணி செய்யறீங்க தோழி
அது நம்ம வாயில சொல்ல முடியாது தோழி அது நம்ம செயல்லதா காட்ட முடியும் ஆ அம்மொ வேஸ்டா ஐபோ பத்திரிக்கலா வேஸ்ட்தா போதுல அது அந்த பத்திரிக்கையோட அட்டைய எடுத்து பாக்ஸ் மாரி செய்வ அப்புறம் நிறைய இந்த இப்ப ரெண்டு போடோஸ் இருக்குனா ரெண்டு போடோஸ வச்சு இந்த பக்கம் பாத்தா அவங்க பேஸ் தெரியற மாரி அந்த பக்கம் பாத்தா வேற பேஸ் தெரி அந்த மாரி செய்வ நறைய கிராப்ட் ஒர்க் செய்வ செய் நறைய
ட்ரை பண்ற பாத்
தை ம் ட்ரை பண்ணுங்க தோழி நீங்களு அது ஒண்ணு இல்ல யூ ட்யூப்ல போட்டா வந்துது முன்னலா நீங்க போக சேனல் பாப்பீங்களா அதுல மேடுன்னு ஒருத்தருவருவாரு அவரு செய்வாரு அவர பாத்து பாத்து தா ரொம்ப இன்பிரேஷன் ஆயி நாங்கலா நானு எ சிஸ்டர்ஸ் எல்லா அதோட கலெட் பண்ணி பொருட்கள் எல்லா செய்வோ வந்த உடனே ஸ்கூல் விட்டு வந்தொன அத ஈவினிங் அத செஞ்சாதா மனசு ஆரும் அவர் காலை லியே பாத்துட்டு போயிடுவ நானு ஈவினங் வந்து ஞாபக வச்கினு இருகறத வச்சி செஞ்சிடுவே எதனா ஒண்ணு அவரு சொல்லி கொடுத்தது நறைய ட்ரிக்ஸ் சொல்லி கொடுப்பாரு தோழி அவரு அப்ப இந்த காயின் மாரிய வைகிறது நறைய வெத்திய ஒரு வெத்தி போட்டி டப்பால கூட எதனா ஒரு கிராப்ட் செய்வாரு அதல
கேகுறதுகே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக் நானும் கண்டி கண்டிபா கத்துப்பே
கத்துகுங்க தோழி அது நல்லா இருக்கு ஆனா இப்பலா வரதில்ல தோழி அவரு என்னன்னு தெரியல வயச ஆயி ன என்னன்னு தெரியல
ஓ
ம் நீங்க அந்த மாரி வேற எதனா நீங்க பண்ணிருகீங்களா
ஆ
நீங்க வேற எதனா இப்ப விடுங்க எதனா சிடிக்கர்ஸ் எல்லா ஒட்டுவீங்களா நீங்க வி
ஆ இப்ப வந்து நம்ம ஸ்டிக் டிக்கர் வாங்கி ஆன்லைன்ல இருந்து ஸ்டிக்கர் வாங்கி ஒட் டி பட்டர்ஃப்ளைஸ அந்த பிளவரு அப்பறமா இதெல்லா ஒட்டி எதுனா பண்ணுவ தோழி
உம் அப்பதா ஒரு வீடு ஒரு நல்லா இருக்குல தோழி எதனா ஒண்ணு ஒட்டி இருந்தாதா அது ஒரு அழகா இருக்கு ஒரு அலங்கார பண்ணாதா வீட் நம்மளுக்கு ஒரு பிரஷ்னஸ்க் இருக்க ஆ ஆமா ஆமா
அதெல்லா பிளவர் ரோஸ் மாரி பேப்பர் சுத்திட்டு ரோஸ் செஞ்சி அங்கங்க வைகிற மாரி அதெல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக் அப்றமா இந்த பசங்க அதா இருக்கு ஒரு வண்டி அ அதா இருக்கு இந்த பசங்க இருக்காங்களே எதையாச்சு தொட்டு
ஆ ஓ எல்லா அத கலச்சி கீச்சிறாங்க போல நல்லா இருக்கே நல்லா இருகேன் எடு எடுகறது அப்படியே காசக்கி போட்டுறாங்க ம் அந்த மாரிதா இருகாங்க தோழி அதனாலயே நம்ளுக்கு செய்யதுக் பயமா இருக்கு செய்ஞ்சா ஒரு அமகளம் பண்ணி விட்டுருவாங்களோ அ ஆ
ஒரே செகண்ட்ல இப்டின் பண்றதுகுள்ளயே இது பண்ணி விட்டறாங்க
அததா தோழி ரொம்ப கஷ்டொ அதெல்லா நம்ப என்ன பண்றதோ பச பசங்கள வச்சிட்டு இருந்தாலே அப்டிதா உன்னு கொஞ்ச அவங்க பெர்சானாங்ன்னா தா தெரியு இப்டி அப்டினு அவங்களு ஆ தோழி வீடுங்கல ஆ இந்த என்ட்ரன்ஸ்ல வெல்கம் அந்த மாரில்லா நீங்க எதனா போடுவீங்களா அந்த ஆ மேட்டு இப்போ வெல்கம் மேட்டு எல்லா போடுவீங்களா தோழி வேற என்ன போடுவீங்க
ஆஹா இல்ல தோழி அதெல்லா டைம் கெடைக்கறது இல்ல அதனால போறது இல்ல தோழி
ஆ இப்போ நீங்க அந்த அ வாசலுக்கு இப்டிலா செய்வாங்கல எதனா ஒண்ணு தொங்க விடுற மாரி அந்த மாரி என்ன பண்ணுவீங்ளா
ஆ அதா கலர்ஸ் பேப்பர் எல்லா கட் பண்ணி நம்மளுக்கு என்ன டிசை ஜெயின் வேணுமோ அப்டி எல்லா தொங்க விடுவோ
ஆ நாங்க மோறளஸ் வந்து என்ன பண்ற தோழி பூ மாரி இருக்குள நான்லைன்ல அந்த மாரி ஆரஞ்ச் கலர் அந்த மாரி எதென்ன வாங்கி அத வந்து அரேஞ்ச் பண்ணி அப்டி பண்ணிடுவ தோழி நா
ஓஹோ
ம் வேற என்ன தோழி நீங்க வேற என்னல்லா இம்ப்ரூவ் பண்லா நம்ம வீட்ல
ஆ அதா இப்போ ஒரு பாட்டில் இருக்குன்னா அதுல நம்ம ஏதாச் சு செய்யலா
ஆ
அதுல யாரோ நீ நிக்கிற மாரி
ஆ
குளூ எல்லா வச்சு நம்ம அப்டியே ஒருத்தங்க நிக்கிற மாரி செஞ்சு அப்டி பண்ணலா இப்டி நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்கு போது ஏ எம்ப்ராய்டிங்ல வந்து ம் கேளோ ஒரு பாயோ நிக்கிற மாரி டெக் க்கலா ஒர்க் போடலா ஆமா நம்ப அவளுக் ம் அதா உங்களுக்கு டிசைன் பண்ற மாரி ஃப்ரீயா இருந்தீங்ன்னா நம்ம பண்ணி நம்ம வீட்டாண்ட விக்கலா அப்டி இருக்கு தோழி
ஆ எம்ப்ராய்டிங்லா பண்ணுவீங்ளா நீங்க
ஆ பண்ணுவ தோழி
அதுல ரோசஸ் போடுவாங்க அத சொல்லுங்க தோழி
ம் சொல் இல்ல நீங்க சொல்லுங்க தோழி
அது இப்போ எம்ப்ராய்டரிங்ல ரோஸ் மாரி போட்டுட்டு அது ஏதோ ஒரு அ சொல்லுவாங்களே செயின்னு ஏதோ சொல்லுவாங்க தோழி எம்ப்ராய்டிங்ல செயின் எதோன்னு சொல்லிட்டா தெரியில எனக்கு செரியா அதெல்லா
செயின் போடுவாங்க போட்டுட்டு அப்புறமா போடுவாங்க அப்டின்னு சொல்லி
ஆ
ஓடுவே தோழி
ஆ ஆன நல்லாருக் கொள்ல அது ஆ ஆ சொல்லுங்க
கிராமத்து வாழ்க்கல்லா எப்டி தோழி இருக்கு நீங்க
ஆ கேள்விபட்டுருக்கே தோழி அது நல்லாதா இருக்கு தோழி தோழி ஒரு நிமிஷோ இருங்க தோழி யாரும் கூப்புர்றாங்க என்னன்னு கேட்டு வந்தர்றே ஆ செரி பாய் தோழி